ஹலோ நீ எப்ப கட்டாச்சின்னு தெர்ல நா தனியா ஒக்காந்து பேசிக்கிட்டுருக்கே
கட்டானது தெர்ல இது போனது தெர்ல நா ஒக்காந்து தனியா பேசிக்கிட்ருக்கே
சேரி சேரி சேரி
இந்தா வாரே கேளு அவ என்ன சொல்லுறா ஒ மாப்பள வீட்ல எவ்ளத்துக்கு எடுப்பாங்கன்லா எனக்கு தெரியாது ஒ கல்யாணத்துக்கு எனக்கு நீ பத்தாயிரத்துக்கு எடுத்து தர அப்படின்ட்ட நா அவள்ட எ தங்கச்சிகிட்ட அவ ஒட்னே சொல்லுதா
டிப்புக்கு டிப்புக்கு நீங்க வேலைக்கு போனீங்கலக்கா ஜெசிசில அங்க உங்ளுக்கு எந்த மாரி ஜாப் இருந்ததுக்கா
எனக்கு அப்புன்டாதா மார்னிங் ஆன்லைன்ல இப்ப நம்ம க்ளாஸ் கவனிச்சோல ஆன்லைன் க்ளாஸ்சு
ஆமா
இப்ப ஈவினிங் அந்த சுப்பு அக்கா எப்டி எடுத்தாங்க நமக்கு அந்த மேம் சொல்றத நமக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லி குடுத் ப்பாங்கல்ல அந்த மாரி பண்னுனே அது ஒரு க்ளாஸ்க்கு பண்ணே அதுக்கப்றோ காயத்தரிக்கா கூட காயத்தரிக்கா நமக்கு என்னெல்லா பண்ணாங்க அத மேரி அந்த அக்கா கூட ஒரு க்ளாஸ்ல போனோ ஒரு க்ளாஸ்ல அந்த அக்கா ரெண்டு மூணு க்ளாஸ்க்கு அந்தக்கா வரல அதனாள நாங்களே க்வாடினேட் பண்ணோ ஸ்டுடண்ஸ்ச இப்டி ஃபில் பண்ணுங்க ஆமா அந்த அந்த பேப்பர் குடுத்து நீங்க ஃபில் பண்ணுங்க அப்டின்னு சொன்னோ அதுக்கப்பறமா திருப்பி அந்த டாஸ்க் ஒண்ணு வைப்பாங்க தெரியுமா நீங்க ஏதோ பேச சொல்லிலா டாஸ்க்கு குடுப்பாங்க அத மேரி நாங்க பேச சொல்லி ஸ்டார்ட் பண்ணி நாங்க இது பண்ணோ அதெல்லா நாங்க தா பண்ணோ
ஓ சேரி சேரி ரேரி
கொஞ்ச காயத்ரிகு என்ன பண்ணாங்களோ அத மாரி
அங்க அங்க வந்து உங்களுக்கு இது எவ்ளோ நேரோ எத்தன நாள் போனீங்கக்கா நீங்க
ஆம்பா நா கிட்டத்தட்ட மூணு மாசோ வரே அந்த நம்ம க்ளாஸ் ரெண்டு டிப் புக்கு இது பண்ணுன பாப்பா நம்ம எயித்து போனனா நைன் டென்னுக்கு கேப் டென்னு இப்ப டென் லெவனுக்கு போனே டிப்பு நைன மட்டு கேப் விட்டு டென் லவனுக்கு போனே
ஓ சேரி
அதுக்கப்றோ ஆ வேற திருப்பி வந்து அங்க அதா சொன்னோல சால்னி கூட லைப்ரரிக்கு போனோ லைப்ரரி டாஸ்க்கிருக்கு அதுக்கப்றோ வேற அதா சொன்ன அந்த மாரி ஒவ்வொரு க்ளாஸ்க்கு தாரா ஐ டிக்கு ப்ராஜக்ட்தா தாரா ஐ டிக்கு தான் நெறைய பண்ணு அந்த ப்ராஜெக்ட் தா
ஓ சாம அது அப்பதானே ஸ்டார்ட் பண்ணாங்க என்ன ஆமா
ஸ்டூடெண்ஸுக்கு அனுப் ண்பறது ஸ்டுடெண்ஸ மீட்டிங்கு க்வார்டினேட் பண்றது இமெயில் அனுப்புறது அதா நெறைய இருந்தது ஒர்க்கு
ஓ சேரி சேரி சேரி
சேரி லலிதா யாரோ கெஸ்ட் வந்துருக்காங்க நா பெரவடிக்கட்டுமா
ஆ செரிக்கா நீங்க பாருங்க நா உட பேசுறே
ஏ அது யாருனே தெரில போவா வேண்டாமான்னு நின்னுக்கிட்டு இருக்கோ ஓன்ட்ட பேசிக்கிட்டு
இன்னன்னு தெர்லையே
இவ்ளோ நேரோ ஒன்ட்ட வேற பேசிட்டன்னா கேட்டுட்டு இருந்தாங்களான்னு கூட தெரியாது ஏன்னா இங்க ரூம் அப்படித்தா கட்ருக்கு ஆமா
தஸ்
அதா அப்பா ஏ தங்கச்சி அதும் ஓப்பனாவே சொல்ட்டா நீ ஒ கல்யாணத்துக்கு நீ நா எனக்கு பாதிக்க இவ்ளோத்துக்காவது எடுத்தந்தியாத ஏ கல்யாணத்த மட்டு நீ கேக்க அப்டின்டா படக்குணு நம்ம என்ன சொல்ல முடியு ஆமா இவள்ட என்ன சொல்ல முடியு நம்ம அவனே சொ இப்ப நா தா அடுத்தாள கா வே சுட்டு தாரே நீ எடுத் த்துக்கோனு சொன்னோம்லப நீ தானபே வேண்டான அப்டின்னே
கல் அது எப்டிக்கா கல்யாணத்துக்கு போடாம எப்டிக்கா
அந்த ஷாப்பிங் போறதுக்ல்லா முன்னாலதா இது நடந்துச்சு நா அப்ப சொன்னே அவள்ட எபே இந்த ரெண்டாயிரத்த நாளு தாரே நீ ஒனக்கு எடுத்துக்கிட்டிடியானா அவ் பா வேண்டயே வேண்டா எனக்கு ஒ ங்கல நீ தர வேண்டா யாரு செய்யணுமோ எனக்கு அவுங்களே செய்யல நீ எனக்கு தர வேண்டாம்ங்க ட்டா ம் சேர் லி த நூறு நாள் பேசுனப்ப பாக்குறே யா நாச்சியாரோ பாத்துட்டு வரே
சேரி ஆ சேரிக்கா பாய்
சேரிமா பாய் ஆ